அ நா நல்லாருக்கம்ப்பா நீங்க எப்டி இருக்கிங்க
நல்லா இருக்கேங்கா நீங்க என்ன சாப்ட்டிங்ளா
கன் முடிஞ்சிச்சு மத்யானோ லஞ்ச்தா இனிமேல் தா செய்யனு
ஓ ஓகேகா நீங்கதா பிரிப்பரேஷனுங்களா
ஆமாப்பா வேறா லேடிஸ்க்கு வேற வழ்
கண்டிப்பா கண்டிப்பா சரிங்க கா இன்னைக்கு டாபிக் வந்துட்டு குளோபல் வார்மிங் பத்தி நீங்க சொல்லிருந்தீங்க
ஆமாம்பா வெயில் அங்க எப்படி இருக்கு நம்ம ஏரியாலல்லா
நம் ஏரியால ரொம்ப மோஸ் சமாருதுக்கா இல்ல வெளியே வர
அவ் ஆஹ் அதுதா அத பார்த்த உடனேதா எனக்கு சரி குளோபல் வார்மிங்கு இது இந்த வெயில்லா எதனால வருது எல்லாமே அதிகப்படியா இருக்குல்ல இப்போ மழன்னா மழ அதிகமாருக்கு வெயில்னா வெயில் அதிகமாருக்கு குளுரு அதிகமாருக்கு சரி இது இதுவாயா எதனால உங்ககிட்ட ஏதாவது தெரிஞ்சிருந்தா அத கேட்டு தெரிஞ்சுக்லாமே அப்டின்தா கால்பண்ணே
ய அ ஆ எனக்கு தெரிஞ்சுக்கா நம்ம படிச்சது நம்ம வந்து என்மனாலுமன் சயின்சு நெனைக்குறே சரியா தெரில சின்ன வயசுல படிச்சிருப்போம் பாருங்க என்வார்னாமென்ட் சயின்ஸ்சுனு படிச்சிருப்போ இல்லைங்களா ஆ சுற்று சூழல்ங்களா ஓ ஆ ஆமா எங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன புக் கொடுத்துருப்பாங்க ஒரு ஃபோர்த் ஃபிவ்து படிக்கிறப்ப என்வார்ன்மென்ட் சயின்ஸ்ன்னே குடுத்துருப்பாங்க சோ அதுல வந்து என்ன படிச்சது ஞாபகோ இருக்குன்னா ஆ மரங்கள் அதிகமா வெட்டப்படுறதுதா இந்த பூமியோட ட மெயின் பாயிண்ட்டே ஏன்னா பாருங்க ஆக்சிஜன் வந்துட்டு கெடைக்கரத்துல்ல நெக்ஸ்டு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் போயிட்டு ஆக்சிஜன் வந்து கொறைய கொறைஞ்ச கொறைஞ்சிடுச்சு கார்பன் டை ஆக்சைடு அதிகமாயிடுச்சு ஸோ அப்படி இருக்கிறப்ப மாசுக்குதானே ஃபுல்லா ஆஹ் ஏர் பொலூஷன் ஏற்படுறது எல்லாமே இதுதானே சோ அதனால மரம் தான் முதல்ல மெயின் ரீசன் மரம் வெட்டப்படுறது மரங்கள் வளர்க்கப்படாதது சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்ஆப் ரீசன் வந்துட்டு இந்த வெப்பமயமாதலுக்கான முதல் ரீசன் சோ உங்கதகப்ப ஆமாங்கா நெக்ஸ்ட்டு வந்துட்டு உம் சொல்லுங்க
பண்றோம்ல ஏ சி அப்புறம் வந்து இந்த பெட்ரோல் இந்த வண்டிக்குலாம் யூஸ் பண்றது அப்புறம் பிரிட்ஜ்ல இருக்க அந்த கேஸ்சு ஃபர்ஸ்ட்லா வந்து ஃப்ரிட்ஜ் இதுல இருக்க கேஸ் வந்து வேற மாதிரியான கேஸ் யூஸ் பண்ணுவாங்களா அது அவ்வளவு பாதிப்பு இருக்காது அப்டின்ற மாரி சொன்னாங்க இப்போ நிறைய பேர அதெல்லாம் யூஸ் பண்றதுனால ஏதோ கேஸ் மாத்திருக்காங்க அது பேர்லாம் எனக்கு தெரியல ஆனா சொல்லியிருந்தாங்க அதனால வந்து கொஞ்சம் லீக்கேஜ் எல்லாம் அதிகமாவுது அந்த இதெல்லா கொஞ்சு கொஞ்சமா இன்கிரீஸ் ஆகிதா இப்ப எல்லாருமே பயன்படுத்துறாங்க பஸ்ட்லா ஆ இப்ப நூத்துக்கு ஒருத்தரு அப்படின்றது பிரிட்ஜு வச்சிருக்க வீடுன்றது இல்ல நம்ம ஏசி இருக்குதுன்னு பாக்த்தோம்னா ஆ நூத்துல ஒருத்த ஒருத்தருதா போய் ஒரு ஏரியால ஒரு ஒரு ரெண்டு மூணு பேரு தா பாப்போ நாம இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு ஏசி இல்லாத வீடே இல்ல ஒரு மூணு ரூம் இருந்துச்சுன்னா அந்த மூணு ரூம்ல ரெண்டு ரூம்லையாது ஏசி இருக்கு அப்ப இதனாலயே வந்து நம்மளுக்கு கு சுற்றுச்சூழல் மாசுபடும்ல
நிச்சயமா நிச்சயமாக்கா அது என்ன பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும் அது நமக்கு யூஸ்புல்லா இருந்தாலுமே சரி சோ அதனால சில டிஸ்அட்வான்டேஜ் ஆ சில பாதிப்புகள் வந்து மக்களுக்கு ஏற்படுறதுன்றது நிதர்சமான உண்மை தா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஆ அதிகபட்சமா பிரிட்ஜ்ஜு ஏசி அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா பைக்கு காரு இந்த மாதிரி இதுலதா மோஸ்ட்லி நறைய பிரச்சனைகளே வர்றதுக்கா சோ அதெல்லா நம்மதா பாத்து சரி பன்னனு
இப்ப வந்து பெட்ரோல் வெலைவாசி ஏறுது இதனால வந்து எலக்ட்ரிக் பைக் வாங்கலா எலக்ட்ரிக் காரு இந்த மாரி யூஸ் பண்ணலான்ராங்க அதுலயுமே ஒரு சில கழிவுகள் எல்லா நம்முளுக்கு கண்டிப்பா வெளியேரு இல்ல
நிச்சியமா
ம்
ஏன்னா அது நம்ம இப்ப எலக்ட்ரிசிட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்போ இருக்கிற காலகட்டத்துல ரொம்பவே நம்ம செயிடுல வந்து ரொம்பவே கம்மியா லோவாதா வருது எலக்ட்ரிசிட்டிக்கு நெறைய பிராப்ளம்ஸ் வேர இருக்கு கு சோ அதையு மேயின்டன் பன்னனு எல்லாருமே எலக்ட்ரிசிட்டி பைக் வாங்கிட்டாங்கன்னா கரண்ட்டு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும் பாருங்க
அது கரெக்டுப்பா இன்னு என்னன்னா பிளாஸ்டிக்கு இந்த ரீ யூசபிள் அந்த மாதிரியான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணா கூட கொஞ்சு தெரியாது இது யூஸ் பண்றதுனால நம்ம வந்து அந்த ஒரு வாட்டர் பாட்டில் தொடர்ந்து யூஸ் பண்ணோம்னா அந்த அதை தண்ணி குடிச்சா நம்ம ஒடம்புக்கு பாதிப்பு ஏற்படுது அதே சமயத்துல இது கவர் எல்லா யூஸ் பண்றதுனால நம்ம மக்காததுனால மண்ல போயிட்டு அது வந்து காலகாலமா அது மக்காமையே இருக்கிறதுனால அதுவுமே வந்து மண் வளம் பாதிக்கப்படுது இல்ல இதுவுமே ஒரு மாசுபடுறது தா இதனால வந்து நம்முளுக்கு அந்த பயிர் வள இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஏதாவது ஒரு ஒரு மழைய பெ து வெள்ளம் இந்த மாதிரியான வெள்ளம் சூழ்நிலை ல்லா நம்மளுக்கு இந்த பிளாஸ்டிக் எல்லா போய் அடைச்சு அடிச்சு எடுத்துட்டு போயிட்டு எல்லாமே கடல்ல தா விடுது அப்ப அந்த கடல்ல இருக்கிற உயிரினங்கள் பாதிக்கப்படுது ஆ மொத்தத்துல பாத்தோம்னா நம்ம யூஸ் பண்றது வந்து ஆ கொஞ்சு வந்து மக்கள் தொகை கம்மியா இருக்கு பொழுது இதெல்லா வந்து ஓக்கேதா சேரி கொஞ்சமா யூஸ் பண்ணீங்கன்னாங்க அப்ப மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க இதெல்லா அதிகமாகுது இத கண்ட்ரோல் பண்றதோன்றது ரொம்ப கஷ்டமான விஷயோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எடுத்துகிட்டு வரணு அப்பிடின்னா இப்போ நம்ம ஒரு ஆ பேப்பர் வச்ச பேகு அந்த மாரி யூஸ் பண்ணுறோ இல்லை ஃபர்ஸ்ட்டலா நம்ம மஞ்ச பேக் யூஸ் பண்ணுவோ அந்த மாரி யூஸ் பண்ணோம்னா இப்போ பசங்கள்லா வந்து வெக்கப்படுறாங்க வயசு பசங்கள்லா இப்போ நாங்கள்லா எடுத்துட்டு போயிடுவோ நாங்க அத கட்டத்தல்லா தாண்டி வந்துட்டோ அதை யூஸ் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க ஆ சேரி அந்த பேக் வந்து பிளாஸ்டிக் பேக் இல்லாம நம்ம உம் ஒரு கவரோ இந்த இந்த மாதிரியான பேக் எல்லா எடுத்துட்டு போலா பேப்பர் பேக் எடுத்துட்டு போலானா அது ஒரு ரெண்டு முறைக்கு மேல தாங்க மாட்டேன்னுதுல்ல
கண்டிப்பா கண்டிப்பாக சோ நீங்க சொல்றது வந்து கண்டிப்பா நூறு சதவீதம் உண்மைகா இதுல என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பூமியில போய் இந்த மழை நீர் வந் வந்து உள்ள அப்சர்வ் பண்ணாம அதாவது தே தேங்கி நிக்கறதுக்கான இது வந்து இந்த ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணும் இந்த பேப்பர்ஸ் எல்லாமோ மங்கறதுக்கே பல வருஷங்கள் ஆகும்ன சொல்றாங்க சோ அது சரியா அத வந்து நம்ம மெயின்டென் பண்ணணும் இனிமேதான் நம்ம ஃபீயூச்சர்ல நம்ம வந்து எதுவும் பண்ணலனாலும் வரக்கூடிய சங்கதிகள் சந்ததிகளுக்காக நம்ம வந்து இதெல்லாம் ஆ பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன்
ஆமா கண்டிப்பா இது வந்து கவர்மெண்ட்டமே நிறைய ஸ்டெப் எடுக்கறாங்கப்பா இப்ப வந்து சின்ன சின்ன ஆ ஒரு சில விஷயங்கள் எல்லா வந்து பாத்தீங்கன்னா
ம்
சில விஷயங்கள்லாம் வந்து சில பார்த்தீங்கன்னா நம்ம கவுவர்மெண்ட்ல வந்து ஆ மரம் வளர்க்கர்றது இப்போ ஒரு தெருவுலியோ என்னவோ ஒரு மரம் வேப்ப மரம் இந்த மாரி இருந்துச்சுன்னா அதை நம்ம வெட்டுறதுக்கு ப்ப அலோட்டு கிடையாது இப்ப நகர்ப்புறத்துலலாம் கிராமப்புறங்கள்ல எப்படின்னு தெரியல நகர்ப்புறத்துல இருந்து அவங்ககிட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்துதா அந்த மரத்தையே வந்து நம்ப கெளைகள கழிச்சு விடணும்னா கூட அவங்க வந்து பண் ற மாதிரிதா ஒரு சூழ்நில இருக்கு அந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லா பண்றாங்க ஆனா இதெல்லா தாண்டி நம்பளுக்கு வந்து இந்த ஃபேக்ட்ரீஸ்லந்து வர கழிவுகள் அப்படின்றது இருக்குப் பா த்தீங்களா அந்த சாய கழிவுகள் இதெல்லா வந்து அந்த தண்ணில கலக்கர்து அப்புறம் வந்து ஃபாக்ட் அந்த புகை வந்து போது பாத்தீங்களா அந்த நெறைய புக போற மாதிரியான ஃபாக்டிரிஸ் எல்லாம் இருக்கும் இதெல்லா வந்து நம்மளுக்கு புகை மண்டலம் இதெல்லா போய் கலந்து இதெல்லா தான் அந்த சுற்றுச்சூழல் மாசுபடுறதுக்கு காரணம் அதனால தான் இத இப்போ வெயிலும் வந்து கொஞ்சோ அதி அதிகமா இருக்கு நம்பளுக்கு
கண்டிப்பா கண்டிப்பாக்கா சோ நீங்க சொன்னத அப்டியே அ லைன் பை லைனா அப்டியே சூப்பரா சொன்னீங்க அ நீங்க சொன்ன மாதிரிக்கா இப்ப நீங்க முக்கியமா வந்து வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணும்னா இந்த மாரி சாய கழிவுகள் அதாவது இந்த புகையெல்லா வற்து பாத்தீங்ளா சோ அந்த புகைகளுக்குலா ஒரு கட் கட்டுப்பாடு ஏற்படுத்தி குடுத்தாங்கனா அ ஏர் பொல்யூஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்னு நா நெனைக்கிறே அதுக்கு அது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சாய கழிவுகள் வந்து இன்னுமே வந்து டேரக்டாவே பாத்தீங்கன்னா ஆறுல போய் கலக்குற மாரிதா இருக்கு சோ அதுக்கு ஒரு தனி சொலூஷன் வந்து ஏற்படுத்துனாங்கனா நல்லாருக்கு இப்ப அதுனால நறைய மீன் வ மீன் எல்லா வேற இறந்து போயிடுதுன்னு சொல்றாங்க சோ ஆத்துல இருக்குற மீன்கள் அதுக்கப் அப்புறோ அதுனாலே நெறைய அந்த சுற்று வட்டாரத்துல இருக்கறவங்களுக்கெளா ஆ சில நோய்கள்லா வருதுன் சொல்றாங்க ஸ்கின் டிசீசஸ் அதாத் தோல் வியாதிகள் ஆ வேற எதாவது சில வியாதிகள்லா வருது எங்ளால மூச்சு சுவாசிக்க முடிலா அப்டின்லா சொல்றாங்கக்கா
ஆமாம்பா அது வந்து டைரக்ட்டா நானே வந்து ஒரு போராட்டோ நடத்தின்தா வந்து ஆ நம்ம நியூஸ்ல பாக்கும் மோது ஒருத்தவுங்கோ சொல்லியிருந்தாங்க இந்த தண்ணீர் சாய கழிவுகளந்து இவ்ளோதா கலக்குணோன்ற ஒரு வரமுறனு ஒண்ணு இருக்கு அந்த பெர்செண்டேஜ் அளவுதா நம்ப வந்து வெளில விட்னம் மீதி வந்து முடி சளவுக்கு வந்து நம்ப வந்து அத சுத்தப்படுத்தியோ அந்த கழிவுகள வந்து கம்மி பண்ணி அத வந்து ஆ டிஸ்போஸ் பண்ற மாரி அதுக்கு ரூல்ஸ் வந்து நெறைய இருக்கோ அத வந்து அவுங்க ஃபாலோ பண்ண மாட்டன்றாங்க அது டைரக்டா எடுத்துட்டு வந்து அந்த மாரி கழிவுகள எ விட்டுறதுனாலதா இந்த ப்ரா பிரச்சன நீங்க சொன்னா மாதிரி பா அதுல வந்து நம்ப ஸ்கின் வந்து டைரக்டா பாதிக்கப்படுதுயினு சொரியாசிஸ் இன்ன மாதிரியான பிராப்ளம்லா எனக்கு இதுனாலதா வந்துச்சி அந்த ஏரியால இரு கிருவங்க வந்து சொல்றாங்க இதுல இன்னொரு பிரச்சன என்னானா நம்முளுக்கு அந்த ஏத்துறுமதி இந்த ஆடைகளை ஏத்துறுமதி பண்றோ அதெல்லா ஓகேதா ஆ தியு தாண்டி நம்ப நம்ம வந்து இன்னுமே முன்னேற்றம் அடையாம இருக்கிறோமோ இப்போ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க அவங்களுக்கு அந்த ஆடைகளை வந்து உற்பத்தி பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லாமல்லாம் இல்ல எதனாலன்னா அவங்களோட சுற்றுச்சூழல் பாதிக்க படக்கூடாது அப்படின்றதுனால அவங்க அதுல தெளிவா இருக்காங்க நம்ம வந்து எல்லாத்துலயும் வந்து போய்ட்டு நம்ம அவதிப்பட்றோமோ என்னமோ மோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பார்த்து ஆ செய்யற செய்யறதுக்கு முயற்சி பண்ணா எல்லாரும் முயற்சி பண்ணா நல்லா இருக்கும்ன்னு தோணுது பா
நீங்க சொன்ன மாதிரி அதான்ங்க அந்த என்னதான் நீங்க நம்ம திருப்பூர் அந்த சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏற்றுமதி செய்யக்கூடிய ஆடை தொழில் நிறுவனங்கள் இருந்தாலுமே அத வந்துட்டு சரியான கட்டு கட்டமைப்பு வைக்க வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா முக்கி இப்ப கூட பாருங்களேன் அது வந்து அதுக்கான சரியான கட்டமைப்பு இல்ல எல்லாமே அந்த ஆத்துல போற மாதிரி கலக்குற மாதிரிதான் இருக்கு ஆ அதே மாதிரி சென்னையில் கூவம் ஆறு அது கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சென்னைக்கும் ஆறு பாார்த்தீங்கன்னா இப்பவுமே ஒரு அது வந்து ஆக்சுவலி அந்த அந்த காலகட்டங்கள்ல ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆறா இருந்ததான் அது இப்போ வந்து பாார்த்தீங்கன்னா ஆ சாக்கடைகள் எல்லாம் நிரம்பிருக்கு அதை வந்து தூய்மைப்படுத்தி அதுக்கு ஒரு கட்டமைப்பு கொடுக்கலாம்
ஆ கண்டிப்பாப்பா இனி வரும் பசங்களுக்கு இனி வரும் ஆ நம்ம நம்ம கால
அக்கா நமக்கு டைம் ஆயிடுச்சு அக்கா டைம் ஆயிடுச்சுக்கா பத்து ஆ அடுத்த கால பேசலாங்கா ம்